ஹலோ
ஆ ஹலோ மேடம் கேக்குதா
ஆ கேக்குதுங்க நல்லாவே கேக்குதுங்க
ம் ஆ என்ன மேம் ஆச்சி இன்னக்கி
புரியல
இன்னக்கி என்ன மேடம் ஆச்சு
இன்னிக்காங்க இன்னிக்கி நா சொல்ற அளவுக்கு அவ்ளோ பெருசா லா போலங்க டே
ஓ இன்னக்கி என்ன ஸ்பெஷலா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான என்ன பண்ணீங்லா
இன்னிகா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலு இல்லங்க தண்டக்கரு மாந்தரமா போச்சி
ம்
ம் சாப்ட்டு தூங்கிட்டு ஒரு ஃபோன் பாத்துக்கிட்டு மனசே ஒரே கவலைக் களமா இருக்குங்க
ம்
ம் உங்களு எப் உங்களுக்கு எப்டி போச்சுங்க
எனக்கு நல்லா தா மேடம் போச்சி மேடம் ஒண்ணு சொல்லவேல்ல அன்னைக்கி ஒரு நாள் வந்து நா வந்து ஆ ம் எங்க அத்தைய வந்து வுட்டு வுட்றதுக்கு நா போனே உட்டுட்டு நா வந்து வரலான்ட்டு வந்தே வரம் போது வந்து ஒரு சுருட்ட முடியா ஒரு பைய இருப்பா தெரியுமா உங்க வீட்டாண்ட
நம்ப வீட்டுக்கிட்டியா
ஆமா மேடம் சுருட்ட முடி மேடம் அவனு கூட சர்ச்சில கூடோ இது போறானே சிஸ்டத்துல உக்காஞ்சிட்டு போர்றா தெரியுமா அந்த பைய அந்த பைய வந்து என்ன பாத்துட்டா
ஆ பாத்துட்டு
பாத்துட்டு என்ன வந்து சர்ச்சிக் இட்னு போய்ட்டா நா பாத்துட்டு நா வந்து அவ கிட்ட எதுக் ச்சா மாட்றாங்ளா அது எப்டியோ மாட்றனே தெர்ல நா அந்த சைடா வரதால மாட்டிக்கிட்ட அவ கிட்ட சேர்றா சர்ச்சிக்கு போலாடா அப்டின் சர்ச்சுக் இட்னு போய்ட்டாங்க இட்டுனு போய்ட்டு கொஞ்ச நேரோ இன்னா பன்னா ஆ வந்து ஒக்காஞ்சிட்டு சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிருந்தாங்க இவுங்கள்ளா செரிடா நா போனுடா வீட்டுல நா எதுவுமே சொல்ட்டு வர்லடா மேட்ச் இருக்கு டா அப்டின்ன யார்க்கு டா மேச்சின் கேட்டா ப பேரெசிலு போ இன்னொருத்தருக்கு மேட்ச் இருக்கு டா அப்டின்ன
ம்
ஆ
ஒ எக்ஸ் கியூஸ் மி ஒரே நிமிஷோ எறங் கிரீங்ளா அப்டியே லைன்லயே இருங்க
ஆ ஆ ஆமா மேடம் கேக்குதா
ஆ கேக்குதுங்க உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது மேடம் என்ன ஆச்சி ஒரு இட்னு போய்ட்டாரு டேறோ அன்னைக் வந்து பேரெசிலு அந்த இதுவு இந்த மேட்ச் ஒன்னு ஃபீபா எதோ வேல்ட் கப் மாரி ஒரு மேட்ச்
ஓகே ஓகே
அது வந்து ஃபுட்பால் மேட்ச் வர மாதிரி ஓகேவா அதுக்கு வந்து ஸ்கிரீன்ல்லா போட்றாங்க டு வந்து என்ன வந்து இட்டுனு போய்ட்டு என்ன இது பண்ணா அங்க வந்து இ இதுவா எங்க வீட்டாண்ட போட்றாங்க டா அப்டின் சொன்னா எகிட்ட எனக்கு வா எனக் கு நா வீட்டுக்கு போய் பாக்கறண்டா அப்டின் நா நா சொல்லிட்டே அவ கிட்ட சொல்லிட்டு உடவே இல்ல என்ன வந்து நாலு பேருந்தாங்க என்ன உடவே இல்ல நா வந்து ஸ்ரெய்ட்டா வந்து நா வந்து வண்டி சாவி வாங்கிட்டு மேல போய்ட்டா மேல போய்ட்டு நா வந்து வண்டி சாவி வந்து அந்த உன்னோத்தர் இருப்பார்ல அவர் ஃப்ரெண்டு அமைதியா இருப்பாரு ஒருத்தரு
ஆமாமா
அவருகிட்ட இருந்து அந்த சாவி வந்து அவருக்கு அவர்கிட்ட இருந்து நா வாய்ங்ட்டு வந்ட்டே அவ கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து செர் கீழ வந்து கீழ வரைக்கு வந்துட்டே ஏ பின்னாடியே வந்துட்டா அவனுஅந்த சுருட்ட முடி காரனு வந்துட்டு கீழ வந்துட்டு நா வந்து வண் டி எடுக்க போறே பாக்க பின்னாடி பாத்தா பாஸ்டமோ பாஸ்டயாவோ நா பாக்கவே இல்லை இத இது என்ன ஆச்சு நா வந்து அ திறக்கலான்னு இது வண்டி வந்து அது இது பண்ணிட்டு இருக்கே இவங்க வந்து என்ன பாத்துட்டு இருக் காங்க எனக்கு தெரியவே தெரியாது பாத்துட்டு அவ பாக்கவே இல்ல அது எப்டி அவரு வந்து இது அந்த பைய வந்து பாத்துட்டாரு ஹலோ அந்த பைய வந்து பாத்துட்டாரு ஏனா எனக்கு தெரியவே இல்ல இது
ம்
பாத்துட்டு வந்து ஐயா அவர் அங்க வந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க அப்பதா திரும்பி பாக்குற பாத்தா இவுங்க வந்து பாத்திருக்காங்கன்ட்டு
ம்
ஓ அவன் வேற ஒரு மாரியா பாத்து சிரிச்சதாலா எனக்கு ஒரு மாரி ஆயிச்சு அப்டியே திரும்ப மேலையே போயிட்டோ மேலையே போயிட்டு இத வந்து வேலையல்லா முடிஸ்ட்டு ஸ்கிரீன் வந்து அந்த மேடம்
ஆ கேக்குதுங்க இல்ல டக்குன்னு உங்க வாய்ஸ் வந்து ரொம்போ டவுனா போச்சு அதுவு இல்லாம பிரேக் ஆயிடுச்சு
ஓ கேக்குதா மேடம் என்னா என்ன ஆயிச்சுன்னா ஸ்ட்ரைட்டா வந்து அவுங்க இதுவாண்ட இட்னு போய்ட்டாங்க வீட்டான்ட ஸ்கிரீன் போடுறாங்கள அங்க இட்டுன்னு போயிட்டு வரேன இட்டுன்ன போயிட்டு மேட்ச் வந்து பாத்துட்டுருக்கோ அது இப்ப வந்து பாத்துட்டு இருக்கும் போதுல ஆப்போனன்ட் வந்து ஒரு கோல் போட்டாங்க எனக்கு வந் து நா வந்து நாங்க ஒரு சப்போர்ட் பண்ற டீம் வந்து ஒரு குரூப்புகுள்ள அந்த எதிர் டீம் வந்து ஒரு கோல் போட்டாங்க
ம்
ஒரே நிம்ஷ இருங்க ஒரு நிம்ஷோ ஆ மேடம் அந்த வந்து என்ன ஆச்சு அந்த ஒரு கோல் போட்டாங்க அந்த ஆப்போன் ஆப்போ ஆப்போசிட் சேரி
அது நீங்க சப்போர்ட் பண்ணவங்களே போட்டாங்களா இல்ல நீங்க சப்போர்ட் பண்ணாதவங்க போட்
ஆ நா சப்போர்ட் பண்ணாதவங்கதா எனக்கு அப்போனென்ட்டு
ஓ அவுங்க போட்டாங்க ஓகே
ஒரு கோல் போட்டாங்க எனக்கு வந்து இதுவாயி போய்டுச்சு ஆனா இவுங்க கோல் போட்டதுக்கு முயற்சி பன்றாங்க கோலே போல
ம்
வந்து பாத்துட்ருக்கே அங்க வேற சட்டா மழ வேற பெயஞ்சுதா அன்னைக்கு அந்த வந்து கனெக்சன் வேற செரியில்ல எனக்கு வெருப்பாயி செரி நா வீட்டுக்கு போறேன்டான்னு சொன்னே செரி வாடா இதுவுக்கு போலா அந்த பெட்ரோல் பங்க்காண்ட போலா அப்படின்னே
ம்
சேரின்ட்டு நாங்களு போய்டுவாங்க நானு போய் ஒக்காண்டே பெட்ரோல் பங்க்காண்டு போயிட்டு சேரின்ட்டு அங்க வந்து சார்ஜர் அவங்கிட்ட சார்ஜர் இல்ல போல சார்ஜர் வெச்சுட்டு ஃபோன்ல இருந்து கனெக்ட் பண்ணி பாக்குறோ அப்ப வந்து பாத்துட்டே இருக்கும்போது ஃபஸ் கோல் வந்து ட்டாங்க திடீன்ட்டு எங்களுக்கு அது அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே வந்து இது வந்து ரொம் ப ஸ்ட்ரகுலாகிட்டுதா போட்டாங்களே அது
ஓகே
ரெண்டாவது வந்து போறத்துக்கு முன்னாடி எ உனக்கு சிப்ஸ் வாங்கிட்டு வந் ட்டானுங்க எப் சிப்ஸ் கிப்ஸெல்லா வாங்கிட்டு வந்ட்டு ஜூஸ் எல்லா வாங்கி வச்சுட்டு குச்சிட்டு பாத்துட்டுருப்போ அக்காவதா அந் லாஸ்ட்டா ஒரு கோல் போட்டாங்க அந்த லாஸ்ட் முடியம்போது ஒரு கோல் போடுறாங்க எனக்கு வந்து எதுமே பந்த ஏனா ஏற்கனவே கலாச்சிட்ருந்தாங்க அது
ம்
அதா மேடம் அதுலந்தா இதுமாறி ஆச்சு
ம்
அன்னைக்கு எனக்கப்றோ வந்து இதா முடிச்சுட்டு வீட்டுக்கு வரே எங்க அம்மா ஏற்கனவே கால் பண்ணாங்க எனக்கு இவ்ங்க வேற உடமாட் ட்றானுங்க கூட இருந்துக்குனே ஓகேவா வீட்டுக்கு வர வானு பாத்தா வீட்டாண்டக் வந்தா வீட்ல வந்து எல்லாமே கதவு சாத்திட்டுருக்றாங்க எங்கிட்ட வந்து ஒரு ஃபோன்ல இருக்கு ஆனா ரிச்சார்ஜ் இல்ல அந்த ஃபோன்ல எனக் கு நா வந்து கத்தீட்டே இருகே யாருமே வந்து பாகல நா மட்டு தட்டிட்டு ஏனா வந்து இவ்ளோ இங்க ஒரு கேட்டு அ உள்ள ஒரு கேட்டு இருக்கு ரெண்டு கேட்டு பூட்டிருந்தால வந்து இவங் உள்ள போயிட்டுருக்காங்க நா கால் ப நா கால் வந்து பண்ணலான் பாத்த ரீச்சார்ஜு இல்ல ஏ எப்டி நா கால் க தட்டிக்குனே இருக்க கூப்ட்டுட்டே இருக்கே அம்மா அம்மான்ட்டு யாருமே வந்து பாக்கல நானே ஒரு அங் கிய ஒரு அர அவர் நின்னுட்டே நானே அர அவர் முக்கா அவர் நின்ட்டே அப்ப வந்து பாத்தாதா தெரியுது அப்பா வராரு எங்க அப்பா வராரு கரெக்டா வராரு ஒர் அர் ஆர் கழிச் சு வராரு ஏந்து தூங்கி எய்ந்து வராரு ஏந்து வந்ட்டு என்னா என்னடா இவ்ளோ நேரொ ப்பா நா எவ்ளோ நேரமா நிக்கிறேப்ப நீ வேற ஏம்ப்பா அப்டின் நா சொல்ற ! ! ! ! ! ! ! ! ! ! ம்
கேக்காம வேற என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து கால் பண்ணதுக்கு நீங்க வந்து உண்மைய சொல்லிருக்கணு இதே மாரி இங்கதா இருக்க நா இதா பாத்துன்னுக்கே வரதுக்கு லேட் ஆகு ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம இதோ வந்துடுறே இதோ வந்துடுறேன் சொல்லிருப்பீங்க
மேட்ச் முடிச்சோன வந்துறதா மேடம் பண்ண முடியு வராமல வீட்ல வீட்டோட போய்ட போறாங்க
நீங்க அப்படின் சொல்லவேல்லியே நீங்க வந்து போனது சொல்லல அந்த சுருட்ட முடிக்காரவ் தூக்கின் போனதையு
அததா சொன்னேல மேடோம் தெளிவா நீங்கதா எங்க கேக்குறீங்க அந்த சுருட்ட முடிகாரன்தா மேடம் எல்லாத்துக்கு காரணமே
ஆ புரியுதுங் புரியுதுங்க அந்த சுருட்டமுடிக்காரன்தா கரெக்ட் அவந்தா எல்லாத்தையு பண்ணா பட் நீங்க வீட்ல சொல்லிருக்கணுல்ல ஒரு வார்த்த
ஒரு வார்த்த நா சொன்ன மேடம் அது நா சொன்ன எங் வீட்ல வந்து இது மாரி இருக்கே அப்டின்ட்டு
நீங்க இது மாரி இது மாரி மேட்ச் பாக்குறேன் நீங்க சொல்லல இது மாரி நா வந்து ஆ ஒரு எடத்துல இருக்கேன்தா சொன்னீங்க தவிர நீங்க வந்து இது மாரி நா ப்ரெண்ட்ஸ் கூட சேந்து இப்டி பாத்துன்னுருக்கே இதோ வந்திருவ அது முடிஞ்சோனே அப்டின் நீங்க சொல்லவே இல்ல
ஆமா மேடம் நா பெட்ரோல் பங்க் அண்ட இருக்கேன்னு தா சொன்னே புரியுதா முடிஞ்ச நா வந்துறமா அப்படின்னு சொல்லியிருப்பே அவங்க
ஆ நீங்க வந்து உண்மைய சொ ல்லியிருந்தீங்கன்னா சரி ஓகே கொழந்தை ஏதோ பாத்திருக்குது போலன்னு சொல்லிட்டு நாங்களு தொறந்து வச்சிருப்போ
அதுக்குன்னு இப்டியா மேடம் ரொம்ப நேரமா நா கத்திட்ருக்கே
ஆமாங்க்கா அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்களா அவங்க டென்ஷன் ஆயிட்டு என்னா பண்ணாங்க இதுக்கு வந்து வெளியேந்ததா நல்லா கி படுனு சொல்ட்டு எங்க வீ ய அவங்க எல்லாருமே வந்து கோவப்பட்டு பூட்டிட்டு படுத்துட்டாங்க
ஓ இதுதா நடந்ததா மேடம் எனக்கு ரொம் நா வேற வந்து அதுக்காக வந்து இது பண்ணட்டுலா வந்தே மேடம் எங்க நா வேற ரொம்ப நேர நின்னுட்ருந்தே
ம் சரி வுடுங்க வுடுங்க பீல் பண்ணாதீங்கோ ஒங்க அம்மா தான பண்ணாங்க
அது இல்ல மேடம் என்னாச்சு வந்துட்டு அந்த ஒரு இன்னொரு ஒரு சீரீஸ் பாத்திருந்தே அன்னைக்கு
சரி ஓகே அடுத்த கால்ல கன்டினியூ பண்ணலா பாய்
சரி ஓகே மேடம்